ஹலோ
ஹலோ
ம் சொல்லுங்கம்மா
சொல்லுங்கா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்ளா
ம் சாப்ட்டம்மா நீ ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க்கா
சாப்ட்டிங்ளா
சாப்ட்டாக்கா நீங்க்கா சாப்டிங்களாக்கா
ம் சாப்ட்டம்மா எங்க இருக்றீங்க
நா ஒர்க்கல இருக்கேன்க்கா
ம் என்னா சாப்ட்டீங்க நானு வேல இல்லாம இருக்குறே
ஆ என்னா வேலக்கா
நா துணிக்கட்ல இருக்குறம்மா
அ சேரிங்க்கா
ம்
ம் நீங் என்னா சாப்ட்டிங்க்கா
நா லெமன் சாதோ
அ
நீங்க
நா தயிர் சோறக்கா
ம் செரிங்க
அ செரிங்க்கா
அ
ஒர்க்கல்லா ஈஸியா போதாக்கா
அ ஜாலியா இருக்குதும்மா நீ இருக்குறதாவ்ல
ஆ நா ஃபோன் கால்ல ஒர்க் பண்றேன்கா நல்லாதா இர்க்கு
ம் சரி சரி
ஷ்டமர் இல்லையாக்கா இல்ல கஸ்டமர் ம் இல்லதா பாக்கணுமா
ம் ம் ம் கஸ்டமர் வந்தா பாக்குறெங்க இல்லன்னா ஃப்ரீயாதா இருப்பெங்க
ஓ சேரி்ங்க்கா
செரி உங்குளுக்கு எப்டி கஷ்டமர் வந்தாதா ஆ ஒர்க்கா இல்ல
ஆமாக்கா மத்படி ஃப்ரீயாதா நா கூட இருப்பங்க
ம்
ம் ம் சேரிங்க்கா என்னாப் என்னக்கா வாய்ஸ் என்னமோ கேக்குது அலோ
ஹலோ
எனக்கு வாய்ஸ் என்னமோ கேட்டுச்சு கா கடைல இருக்குறீங்ளா
ஆமாமா
ம்
ங்க எங்க இருக்கிறீங்க
நானு கடைல தாங்காகறே
கூடொ ஒர்க்கா
ஓ ஆமாக்கா சண்டே யானல்லா கஷ்டமர் நெறய பேர் இருப்பாங்க ம்
சரிம்மா எங்கா டூருக் போறொன் சொன்னீங்களே போய்ட் வன்ட்டீங்ளா
உன்னு இல்லக்கா போணும் நீங்க போலயாக்கா
நாங்ளு இந்த வாரம் போறொம்மா
ம் ஃபேம்லியா போறீங்ளா
ஆமா நீங்க
நான் தனியா தாங் கா போனு ஃப்ரெண்ட்ஸோட
ம் நாங்க ஃபேம்லியா போறோ
ஓ இனி ஃபேம்லியா போனா செட் ஆகாதுக்கா
ம் ம்
ம்
எங்க சுற்றுலா பயணம்
ஏழறுவிக்கிக்கா
ஏழருவியா அங்க என்னன்ன இருக்கு
அது இன்னூ பாக்ல ஃபஸ்ட் டைம் போறே ம் என்னன்னா இருக்கன் தென் தெரியாது ம் நீங்க எங் போறீங்கா ஹலோ அலோ அலோ ஹலோ